ஹலோ
ஆ கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது ம் டவர் இல்ல மழ பெஞ்சுசில்ல
ஓகே ஓகே சிஸ்டர்
உங்க ஊர்ல டவர் இருக்கா
ஏ இருக்கு சிஸ்டர் அங்க என்ன மழையா இன்னைக்கி மழ பெஞ்சா என்ன
இல்ல இல்ல இன்னைக்கு மழ இல்ல
நேத்திதா பெஞ்சிச்சி இங்க
அ ஓ செரி செரி செரி செரி சாப்டீங்ளா
ஆ இன்னு இல்ல சிஸ்டர் இனிமேதா சாப்பணு
சரி சரி என்ன சமையல் நாங் சாப்ட்டாச்சு
சாப்ட்டாச்சு ஓகே
நாங்க இந்நேரம் படுத் த்து உறங்கி விடுவோம் ஏன்னா நாங்க ஏட்ரை க்லா ஸ்கூல் போனு காலைல இன்னைக்கு நாளைக்கு சண்டே தா இருந்தாலு அது ரொட் டினா வந்துடு அப்டியே
ஆ சேரி சேரி எட்ரைக்கு ஸ்லீப்பிங் டைம் உங்களுக்கு
ஆமாமா பெரிய பொண்ணு தூங்கிட் டு சின்ன பொண்ணு டிஸவி பாத்துட்ருக்கு
ஆ
அது கொஞ்சோ அடமன்ட் கேள்
ஆ பசங்கன்னா பெரிய பசங்களா சிஸ்டர்
ஆ பாப்பா வந்து செவன்த்து படிக்கிறா இன்னொரு பாப்பா ஸ்தேடு
ம் ஓகே ஓகே நீங்க ஒர்க் பண்ற ஸ்கூல்லேயே படிக்கிறாங்களா சிஸ்டர்
ஆமாமா ஆமாமா
ஓகே ஓகே
அவங்க படிக்கிற ஸ்கூல்ல தா நா போய் ஜாய்ன் பண்ண
ஓகே அவுங்கலா சேத்ததுக்கு அப்புறோ நீங்க ஜாய்ன் பண்ணிருக்கீங்க
ஆமா ஆமா அது முன்னாடியே போன ஒரு ஒன் மன்த் போன அப் ப்போ செகேன் பாப்பா கன்சிவ் ஆய்ச்சா அனால அப்டியே ஸ்டாப் பன்ட
ஓகே ஓகே
அதுக்கப்புறோ இப்போதா போய் ஜாயான் பண்ணிருக்க ஒரு சவன் மன்த் ஆது
அது என்ன சிஸ்டர் சி பி எஸ் சி யா எப்டி
சி பி எஸ் இல்ல மெட்ரிக்குலேஷன் தா
துக்லே சொன்னா ஓகே ஆய்சி என்ன சிஸ்டர் நைட் டின்னர்
டின்னர் வந்துட்டு கீர சாம்பார்
ம் ம்
சாட்டடே ஆனா நாங்க கீர செஞ்சிடோ
ஓ செஞ்சுடுவீங்க கம்பல்சரியா
ஆமா
ஓகே ஓகே
உங்களுக்கு என்ன சாப்பாடு இல்ல இல்ல ஈவினிங் தா ஈவினிங் தா மந்தியத்துக்கு தேவையானது செஞ்சுப்போ
ஆ
செஞ்சு வெச்சுட்டு போய்டுவ பசங்களுக்கு ஸ்கூல்னா எடுத்துட்டு பேய்டுவோ ஈவ்னிங் வந்து அதுக்கப் ப்புறோ சமைப்போ
ஈவ்னிங்கு ஒரு சமையல்
ஆமா நைட்டு சமைக்
தமாதா இருக்கு
ஆமா என்ன பண்றது அதுக்குதா நா கொஞ்ச நாள் வேலைக்கு போவாமலே இருந்தே அங்கேயு பொய்ட்டு இங்கேயு பொய்ட்டு ஆ
டையு மேனேஜ் பண்ண முடியாதுதா இருந்தாலு என்ன பண்றது
ஆமா சும்மா இருந்தாலு அது ஒரு பேட் ஹேபிட்டா போயிடு
ஆமா
இதுக் அப்றோ தா நம்மோ ஒழைக்கனு ம்
சும்மா இருக்க முடியாதுதா சிஸ்டர் வீட்லயே ஆனா தோணு ஒர்க் பண்றப்ப தோணு லீவ் இருக்கலாமே இன்னு ரெண் நாள் சேத்து க்கலாமீனு ஆனா ஒரு வாரோ போயிட்டுனா நமக்கே போர் அடிச்சுற மாரி ஆயிடு
ஆமா வீட்லயேதா ப ஒரே பிரெஷரா தா இருந்து என்னடா இது வேல சமைக்கிறோ சமைக்கிறோ சாப்புறோ கழுவுறோ துணி துவைக்கிறோப் அப்டியே போணுச்சு படிச்சுட்டு ஏ இப்டி சும்மா இருக்கணு அப்டின்னு மைண்ட் செட்ல தா சரி போ போவோன்னு சொல்டுதா லாஸ்ட் இயர்லே இருந்து போயிட்டு இருக்க அது பாத்தா இன்னு ஓவர்லோடா இருக்கு ஒர்க் கே
ஒர்க் ஆமா ஒர்க் போனாலு ப்ரெஷர் வீட்ல இருந்தாலு ப்ரெஷர்
ரெண்டு நாள் வேல இருக்கணு ரெண்டு நாள் ரெஸ்ட் இருக்கணு அந்த மாரி என்ன வேல இருக்கோ
அத என்ன தெர்ல ஆமா நா த அசி இப்ப ஆபிஸ் கூட ஒன் டே வி ஒன் டே இருக்கலாம்ல
ஆ ஆமா ஒரு த்ரீ டேஸ் ஒரு க்க அப்டி இருந்தா கூட ஓகே வாதா இருக்குல்ல
ஆமா நாங்க போறப்ப பேசிப்போ ஒன் டே விட்டு ஒன் டே இருக்கலா ஆபீஸ் டெய்லியு வர மாதிரி இருக்கு சண்டே மட்டுதா லீவு க்கு அப்டின்னு
என்ன முடிச்சிருக்கீங்க என்னா நீங்க
பி எ பி எஸ் சி மேக்ஸ் பி எடு
நெட்கேஃப்ட்
ம் ம்
பி எடு
நீங்க பி எட் முடிச்சிரு ஆ ஆமா
இல்ல நா வந்துட்டு எம் காம் முடிச்சாதா எங்க இதுல பி எட் பண்ணலா பி காம் முடிச்சுட்டு பி எட் பண்ண முடியாது அதா னால அத ஒரு வச்சுருக்காங்க அப்டி அப்டி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க பி காம் முடிச்சு டேரக்டா பி எட் பண்ண முடியாது எம் காம் முடிச்சுட்டுதா பி எட் பண்ணணு அதனால யார் அவ்ளோ தூரம் படிக்கிறதுன்னு விட்டுட்டோ
ஆ
எம் காமோட ஸ்டாப் பண்டோ எனக்கு டீச்சிங் லைனே பிடிக்காது ஃபர்ஸ்ட்டு
ஆ ஆ
டீச்சிங் லைன் என்னென்ன கேரிங்கா இருக்கணு அதெல்லா நம்மக்கு செட் ஆவாது நம்ம அவ ஒரு வேலய பாத்தோமா கட கடனு முடிச் சமா ஆ அது மாரி புள்ளைங்கள கவனமா பாத்துக்கணு ஒர்க்கு குடு இருக்றதுல அது கிளாஸ கவனிக்கிறதுல பாக்கணு அது மாரி நெறைய கவனம் இருக்கணு
ம்
ரொம்ப கொஞ்சோ அழுப்பாயிடுச்சுன்னா எனக்கு கவனம் சிதறிவிடும் அதனால நா டீச் சிங் லைன் வேணான்னு லைக் பண்ணா அதுவே தா எனக்கு அமையுன்ற மாதிரி வேற அ வீட்லேருந்து அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தா
அ
அதனால சரிப்பா பசங்களு கூடவே கூட்டிட்டு போய்ட்டு கூட்டிட்டு வரலாமேனு சொல்லிட்டுதா
ஓகே ஓகே
நா அதுக்கு முன்னாடி இங்க ஸ்டிச்சிங் ஒர்க் தா பண்ணே ஆரி போட்டுட்டு ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணிட்டு இந்தி டியூஷன் எடுத்துட்டு
அ
எனக்கு சும்மா இருக்க பிடிக்காது ஏதாது பண்ணிட்டு தாருப்பே
ஓகே ஓகே சிஸ்டர்
இப்ப அங்க போனதுனால எல்லாமே ஸ்டாப் ஆயி நிக்குது
ம்
ம் என்ன பண்றது நீங்க எந்த ஊரு
அ ஹலோ
அ நீங்க எந்த ஊர்லருக்கீங்க
இது ஷேர் பண்ணணும்மா
சேர் சேர் சேர்
ஓகே ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ஆ ஓகே ஓகே
ம்
நானு வந்து ஸ்கூல் போய்ட்டு இருந்தே சிஸ்டர் பி எட் முடிச்சடனே கொரோனா டைம் நடந்துச் சுல்ல அந்த டைம்ல
ஒ
ம் அப்போ வந்து ப்ரைமரி ஸ்கூல் தா ப்ரைமரி நர்சரி ஸ்கூல் இருக்கும்ல கே ஜி யு கே கே ஜி பசங்கல்லா ஃபஸ்ட்டு ஆமா
ம்
கே ஜி டூ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரையு எடுக்கு சொல்ற மாரி குடுத்தாங்க டூ மந்த்ஸ் தா போனே என்னால சமாளிக்கவே முடில சிஸ்டர் ஆ காலை லருந்து அழுகுதுங்க மதி மதியோ சாப்புற துக்கு அழுகுதுங்க ஸ்நாக்ஸ் சாப்ட அழுகுதுங்க
எல்லாமே அழுதுகுட்டுதா இருக்குங்க எல் கே ஜி யு கே ஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கு அழுதுகுட்டுதா இருக்குங்க
னா அவுங்க சாப்டலன்னா நம்ம அத அவுங்களுக்கு பீட் பண்றே மேம் ஊட் டி விட்ற மாரி ஆயிட்டு அத ஊட்டி விட்டுதா குளோஸ் பண்ணுனு அ ஊட்டி விட்டுதா க்ளோஸ் பண்ணுனு அப்டிங்ற ஒரு ரூல் வேற அந்த ஸ்கூல்ல
ஆமா எல்லா ஸ்கூல்லயுமே அது உண்டு இங்கேயு உண்டு சாப்ட வைக்கணு மோஸ்ட்லி சாப்ட வைக்கணு வாமிட் டிங் அது மாரி வந்தா மட்டுந்தா நீங்க செரி ஓகேன்னு பண்லா இல்லன்னா கொழந்தைங்கள சாப்ட வைக்கணுந் தா
ஆ
ம்
ஆ அது என்னால சுத் சுத்தமா முடியில டூ மந்த்ஸ் தா தாக்கு புடிச்ச அதுக்கப்புறம் முடியில
ஆ ஆ ஆ ஆ
ம் அதுக்கப்றோ இந்த ஃபீல்டுக்கு வந்தாச்சு
ஓப்பனிங் நல்லாருக்கும்
ம் ஆமா இங்க நம்ம ஒர்க்க பாத் த்தம்மா இருந்தம்மா மாரி இருக்கும் ஆனா இங்கேயும் பிரஷரா தா இருக்கு என்ன பண்றத் எல்லா எடத்துலயும் பிரஷரா தா இருக்கு
ம்
அங்க சேலரியும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு சோ இங்கயே செட் ஆயிட்ட
ம் ம் ம் ம் ம் அவ்ளதா நமக் எங்க கம்ஃபர்டபிளாரு பாத்துக்க வேண்டிய தா
வீட்ல எல்லாரு தூங்கிட்டாங்ளா
எல்லாரும் தூங்க போறாங்க இப்ப தூங்கிடுவாங்க டைம் என்ன மணி ஒன்பதே கால் ஆவ போது நாளைக் ஒரு பஃங்க்ஷன் போனு மணி ஒன்பதே கால் ஆவ போது தூங்கிட வேண்டிதா
உங்க ரிலேட்டிவ் பங்க்ஷன் ஆ ஆ உங்க ரிலேட்டிவ் பங்க்ஷனா
ஆமா ஸ்டாஃப் ஒருத்தவங்களோட கொழந்தைக்கு ஃபங்க்ஷன் வெக்கறாங்க
ம் ஓகே ஓகே ஓகே
ம் போணும்
நாளைக்கு அப்பனா அவைல்லபுளா இருக்க மாட்டீங்க வெள்ல போறீங்க ஓகே ஓகே ஓ சண்டே என்ஜாய் பண்ணுங்க
மா ஈவ்னிங் தா போணும் டிக்கெட் எடுத்தாச்சு
ம் ம் ம்
ம் பசங்க தா விரும்போ
ஆமா ஆமா பசங்க தா ரேட்டு அது அதுக்லாம் போறதுக்கு ஆசப்படுவாங்க
ம் ம் நீங்க எதுவும் படம் பார்
உங்க பசங்க வேற கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்காங்க
ஆமா ஆமா நீங்க படம் பாத்தீங்ளா
என் சன் ப்ப ரிசன் ஆ பாப்போம் இப்ப ரிசன்ட்டா கருப்புக்கு போனும் ட்ரை பண்ணோம் ஆனா போல
சேஸ்
டைம் இல்ல
ம் ம் ம் உங்களுக்கு என்ன சாப்பாடு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லயே உங்களுக்கு வீட்ல என்ன சாப்பாடு
இன்னைக்கி ஆமா இன்னைக்கி சஸ்தி விரதம் எங்க வீட் இல சோ சாம்பார்
ஓகே ஓகே ஓகே
ஆ ஒகே இப்போ நைட்டு என்ன டின்னர்
நைட்டு தா எங்களுக்கு ரைஸ்ஸு தா
அ சாம்பார்தா
ஆ அதேதா
ஆகே ஓகே
இன்னைக்கு சனிக்கெழம இல்லையா
என்னா சிஸ்டர்
சனிக்கெழம இல்லையா இன்னைக்கி
ஆமா ஆமா
செர் நாளைக்கி சண்டே என்ஜாய் பண்ணுங்க ஓக்கே என்ஜாய் பண்ணுங்க சண்டே
பாருங்க உங்கள் உங்களோட ஸ்லீப்பிங் டைம் தூங்குங்க நல்லா பாய்
கே பாய் ம்
ஆ ஆ பாய்